ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நல்ல நா நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஹலோ
சாப்ட்டிங்ளா
என்னங்க
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ சாப்டே சாப்டே என்ன பன்னிட்ருக்கீங்க
நா வந்ட்டு சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஒரு தோச கட வெக்கலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கே
ஓ தோச கட வக்கெ போறீங்ளா ஓகே ஓகே என்ன மாரியான தோசலா சேல் பண்ணலான் இருக்கீங்க
ஒரு ஃபிஃப்டீன் சவென்ட்டி வெரைட்டீஸ் ஆஃப் தோச விக்குலான்ட்டு ஒரு பிளான்
ம்
ஆ மா அரிசி மாவு தோச கம்பு தோச ராகி தோச அப்றொ ம் ரா தோச தோச
ம்
அப்றோ ப்ளெய்ன் தோச பெப்பர் ரோஸ்ட்டு முட்ட தோச
ம்
உருளக்கெழங்கு தோச இப்புடி வந்து ஒரு ஃபிப்டி டு சவென்ட்டி வெரைட்டீஸ் ஆஃப் தோச விக்லான் இருக்கே உங்களுக்கு எதாச்சு ஐடியா இருக்கா
இல்ல நீங்க உங்க ஷாப் ஆக்ச்ஸலா எங்க போட்றீங்க உங்க கடை எங்க போட்றீங்க உங்க வீட்டுக்கிட்டே போட்றீங்களா இல்ல மெயினான ஏரியால போடுறீங்ளா
எங்க ஒரு மெயினான ஏரியா தா ரெண்டு காலேஜ்ஜு ஒரு ஸ்கூல் இருக்குற எடத்ல
ஓ ஓகே ஓகே எப்டி ஒரு ஹோட்டல் செட்டப்லயா
இல்ல ஒரு
ஓகே ஓகேங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் எல்லா வாங்கிட்டிங்ளா
வாங்கணுங்க இப்போதைக்கு வந்து என்னென்ன தோச போடலா அப்டிங்கற லிஸ்ட் தா எடுத்துட்டு இருக்கோ
ஓகே
நா வந்து சொல்ற இதெல்லா ஓகேல்லான்னு பாருங்க அப்பற உங்களுக்கு இரு தோச ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க நா அதையு ஆட் பண்ணன் ஆ பிளைன் தோச மசால் தோச வெங்காய தோச ரவா தோச நெய் தோச முட்ட தோச அப்பற வந்து வெல்லத்துல வந்து கேழ்வரகு தோச கம்பு தோச சோள தோச பாசிப்பருப்பு தோசை ஓட்ஸ் தோசை அப்பற வந்துட்டு ஆப்ப கல் தோச கார தோச
ம்
உருளைக்கிழங்கு தோச அஅப்பற வந்து நெய் தோச
ம்
ம்ம் இ வந்து தக்காளி தோச கேரட்டு தோச
ம்
பீட்ரூட் தோச அப்பற பிளைன் தோச
ம்
அ உ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா
நீங்க சொல்றத பாரத்தா நீங்க சொல்ற தோச வெரைட்டிஸ் எல்லாமே இந்த மில்லட்ஸ்ல அப்பற வெஜிடபிள்ஸ் ல இது மாதிரி தா இருக்கு நீங்க ஏய இந்த கிரீன் லீவஸ் எல்லா தோச ட்ரை பண்ணக் கூடாது பார் எக்ஸாம்பி எப்டி சொல்லா இந்த புதினா அரச்சு மாவுல மிக்ஸ் பண்ணி சூடுல்லடலா அதால் ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுலா இந்த கொத்தமல்லி தோச இந்த முருங்க முருங்கைக்கீரை தோச இந்த பொடிய எல்லா யூஸ் பண்ணி சொல்லுவாங்கல்ல முருங்க பொடி தோச அந்த மாதிரிலா ஏய நீங்க ட்ரை பண்ணக்கூடாது கொஞ்ச டிஃப்ரண்டா இருக்குல்ல
இது நல்ல ஐடியாவ இருக்கு நா வெண்ணுன்னா எய தோச மாஸ்டர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ற
ம்
அப்பற வந்து நாங்க சடங் அட்டமோட்ட படங்கள்னால சுவீட் அடிக்கிறோ ரெண்டு மூணு லைட்ஸ் செட்டிங் இருக்கு அப்பற இதுலதா வந்து சேரு டேபிள் அப்பற சாஸு சில்லி சாஸு
ஹெட்ஃபோன் கொஞ்ச பக்கத்தில்ல வச்சுக்கோங்க
ஓகே ஓகே அப்பற வந்துட்டு தோச சாப்படுறது குடிக்கிறதுக்கு வந்து சோடா
ம்
ஸ்ட்ரைட் எல்லா வைக்கலான்ட்டு ஒரு பிளானனுல இருக்கும் தோச தோச கல்ல வந்து வைக்கிறது பரவாயில்லேங்களா இல்ல எப்டி உங்களுக்கு எதாச்சும் ஐடியா இருக்கா
என்னதுங்க
தோச கல் வந்து இருப்புல வைக்கிறது பரவாயில்யா இல்ல வேற எதாச்சு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு நா கேக்குறே
தோசக்கல் அந்த பிராண்டு சொல்றீங்ளா
ஆ
அது மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஆ அலுமுனியத்துலதா யூஸ் பண்ணுவாங்கனு நா நெனைக்கிறே இல்ல அயன்ல தா யுஸ் பண்ணுவாங்கனு நெனைக்கிறே
ஆ ஆமாங்க நானு எல்லா கடையிலயு இரும்புலதா பாத்துருக்க
ம்
சேரி நாங்களு இரும்புலே வச்சு
நீங்க அதுலயே ட்ரை பண்ணி பாருங்க அதுல தான மோஸ்டலி எல்லாரு யூஸ் பண்றாங்க
ஆமா ஆமா
ஹலோ
சேரி சேரி சேரி நானு வந்து இரும்புலே ட்ரை பண்ணிக்கிறே ரெண்டு ரெண்டு ரெண்டு தோச மாஸ்டர் இருக்காங்க அப்றோ சர்வ ர் சர்வர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வச்சுக்கே வச்சுக்கலான்னு இருக்கே
ம்
அப்றோ அந்த அந்த ரூம்லியே வந்து ஒரு லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து பில் கவுண்டர்ரு
ம்
ஐஸ்கிரீம்ல்லா கொழந்தைங்க தோச சாப்பிட வந்துச்சுன்னா ஐஸ் இனி தா வைக்கலானு ஒரு ஐடியால இருக்கு
ஓ ஆக்சுவலா ஒரு ரெஸ்டாரெண்ட் செட்டப்ல்ல வைக்கிறீங்ளா
ரெஸ்டாரெண்ட்ல தா அங்க பிஸ்கெட்டு அது இதுன்னு கொஞ்சோ நெறைய ஐட்டம்ஸ்சா இருக்கு நம்ம வெறு தோச மட்டு தா விக்குறோ தோச ஜீர்ணமாகுற ஜூஸு கொழந்தைங்கெல்லா வந்தாங்கன்னா ஐஸு
ம்
அப்றோ வந்து அ பெரியவங்க எல்லா வரத்துக்காக படிக்கட்லா பெருசு பெருசா இல்லாமா சுலோப் மாதிரி வெளிய வைக்கலாங்கல ஒரு ஐடியால இருக்கோ
ம்
அப்றோ வந்து வேற இந்த மாதிரி கப் நெறைய ஸ்டூடென்ஸ்லா வந்தாங்கன்னா வேற ஒரு போர்ஷன் எடுத்து தனித்தனியா வந்து ரூம் மாதிரி கட்டி ஆ தனியா அவங்கள மட்டு பார்ட்டி பார்ட்டி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எதாச்சு பண்ணலாமாங்குற ஐடியால கூட இருக்கோ
ஓகே ஓகே
ம் வேற எதாச்சு டிஃப்ரெண்டா தோச கார்னர்ல வைக்கலானு உங்களுக்கு எதாச்சி தோனுதா
டி ஃப்ரெண்ட்டா தோச கார்னர் நீங்க இந்த முக்கியமான இந்த பிளேஸ்ல்லா அந்த முக்கியமான பிளேஸ் அதாது இந்த ஸ்கூல்ஸூடென்ஸ் காலேஜ் ஸ்டூட்ஸ்ல்லா எங்க அதிகமான ப்ளேஸ்ல இருப்பாங்ளோ அந்த இடத்து உங்க ஸாப் ஓபன் பண்ணிங்ன்னா இன்னு உங்களுக்கு பெட்டரா சேல்ஸ் ஆகுனு நெனேக்கிறே
ஆல்ரெடி அங்க வந்து போட்டி கா போட்டிக்கு வந்து நறைய ஷாப்ஸ் இருக்கு அ அதுல நம் நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு எப்டி ரேட்டு கொஞ்சோ கம்மியா வச்சு குடுத்தா இல்ல கரெக்ட் ரேட்டுக்கு குவாலிட்டியா குடுக்கலானு இருக்குது
இல்லில்ல ஃபஸ்ட் நீங்க ஸ்டாடிங்ல வந்துட்டு ஃபஸ்ட் டு நீங்க ஸ்டாடிங்ல வந்து கொஞ்சோ ரேட் கமமியாவே குடுங்க அப்பதா ஃபஸ்ட் அந்த ஸ்டுடென்ட்ஸ் எல்லா ஃபஸ்ட் சரி ஓகே கம்மி ரேட்ல இருக்கு நம்ப போய் பஸ்ட டேஸ்ட் பண்ணி பாக்லா டேஸ்ட் வய்ஸ் ரொம்பட்டரா இருந்துச்ன்னா அதுப்றோ நீங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட அவுங்ளுக்கு அந்த டேஸ்ட்வைஸ் புடிச்சிருந்துச்சு அப்டினா அவுங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்க ஷாப்ல சாப்டுட்டே இருப்பாங்கல்ல ஸோ நம்லுக்கு எது பெருசா தெரிஞ்சுக்காது
திடீர்னு ப்ரைஸ் வெல ஏத்திட்டா ஓ இங்க வந்து நறைய கும்பல் வரதுனால பிரைஸ் ஏத்திட்டாங்க ப்ரைஸ் ஏத்திட்டாங்கனு நெனைச்சுக்குவாங்ளோங்ற ஒரு பீல் வேர இருக்குது
நம்ம என்ன ஒட்டுக்காவா ஹைக் பண்ணிருவோ ஒவ்வொரு பர்டிகுலர் தோசைக்கு மட்டுதான ஹைக் பண்றோ சோ அ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா பிரைஸ் ஹைக் பண்ணிட்டு போனாத ஹைக் பண்றது தெரியா தெரிஞ்ச மாரியு இருக்கணு தெரியாத மாதிரி இருக்கணு அந்த மாரி
ஓகே ஓகே அப்றோ வந்து சில பல சட்னி ஐட்டம்லா தோசைக்கு இருக்கு
ம்
அ வந்து புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி நிலக்கடலசட்னி பொட்டுக்கல்ல சட்னி தேங்கா சட்னி தக்காளி சட்னி அப்றோ வந்து புதினா சட்னி அப்றோ இப்ப புதுசா வந்து பீக்கங்கா சட்னி
ம்
இது மாதிரில்லா கொண்டு வர்லா ஸ்டுடென்ட்ஸ் கொழந்தைகள் விரும்பி சாப்புடுவாங்க ரொம்படேஸ்டா இருந்தா அப்டிங்ற ஒரு தா இருக்கு அது வேற ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தி தானே
ஆமா இதெல்லா
சைட் டிஷ்ஷா வச்சுட்டு சட்னி வேணு அப்றோ பருப்பு சாம்பாரு சால்னா முட்ட குரு உருளக்கெழங்கு குருமா
ம்
அப்றோ நான்வெஜ்ல வந்து மட்டனு சிக்கனு இந்த கொழம்பலா வச்சு க்குலானு ஒரு ஐடியால இருக்கு
ஓகே ஓகே நீங்க சட்னி வெரைட்டிஸ்ல கூட நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி சட்னி போடுங்க லைக் இந்த முள்ளங்கி சட்னி அப்றோ இப்ப நீங்ளே சொன்னீங்கள பீக்கங்கா சட்னி அதுக்கப்றோ இன்னு ரெண்டு மூனு சட்னி வெரைட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில்ல ட்ரை பண்ணிங்கன்னா பாக்க கொஞ்சோ டிஃரெண்டா இருக்கு அப் அப்டின்றதுக்காக அத சாப்ட்டு பாக்லா எப்டி இருக்குன்னு யோசிப்பாங்க இல்ல ஃபஸ்ட்டு சாப்ட ட்ரை பண்ணுவாங்க ஒரு மாதிரி புதுமையா இருக்கு சோ ஃபஸ்ட் சாப்ட்டு பாப்போ அப்டின்னு அ பப்ளிக்ஸ்ல்லா யோசிப்பாங்கல்ல அப்றோ இந்த சம்மங்கின் சொல்லுவாங்கல அதாவ்து பச்சையா தக்காளி வெங்காயோ போட்டு அர ச்சு அது தோச கூட நல்லா தொட்டு சாப்பிடுவாங்கல அந்த மாரிலா கூட ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே சேல் ஆகு
ஓ நீங்க எப்டி சொல்றீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டெல்லா அரைச்சு அத தாளிச்சு அப்படியே குடுத்துருவிங்களா
கா ஆமா ஆமா
சேரி சேரி கண்டிப்பா நான் இத வந்து ட்ரை பண்ணி பாக்குறே நா வந்து தோசை ச கார் தோசை கார்னர் வைக்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய ஐடியா குடுத்துருக்கீங்க நா கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றே
நீங்க ஷாப் ஓப்பன் பண்ண ஒடனே எனக்கு சொல்லுங்க நான் தா ஃபஸ்ட் கஸ்டமரா வந்து ஆ உங்க ஷாப் உங்க ஷாப்ல ஃபஸ்ட் நான் தா சாப்புடுவே
சேரி சேரி கண்டிப்பா நான் ஷாப் ஓப்பன் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்றேன் மறக்காம வந்து உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையு கூட்டிட்டு வந்துடுங்க எல்லாத்தையு கேட்டேன்னு சொல்லுங்க
ஓகே கண்டிப்பா கூட்டிட்டு வரே
செரி உடம்ப எல்லாரு நல்லா பாத்துக்கோங்க நான் மறுபடியும் எதாச்சு ஒரு டவுட்டுனா வந்து உங்களுக்கு கால் பண்றே
ம் ஓகேங்க கால் பண்ணுங்க
சேரி பாய்
பாய்ங்க பாய்